கிரிக்கெட் வேண்டா பால் வேண்டா அப்டின் சொல்லி சொல்றாருங்களா
கிரிக்கெட் தா விளாணுமா ப பேடு வச்சு நார்மல் பேட் பால் வாங்கி குடுக்க வேணாம்மா அந்த ப்ராப்பர் கிரிக்கெட் பிளேயர் வெளாட்றாங்க பாருங்க பேடு பாலு ஹெல்மெட்டு க்ளவுஸ் எல்லாம் வாங் குடுங்க நா கிரிக்கெட் வெளாட போனு
உம் நல்ல விஷ்யம்தான ஜின்னதுலருந்து அந்த மாரி எண்ணங்கள் அந்த மாரி பழக்கப்படுத்திக்கிட்டோம்மனா
நா ஒ ஃப்ப எங்யோ பாத்திருக்கா அவ் வந்து என்ன சொல்றா இந்த ஸ்கூல் எனக்கு வேண்டா கிரிக்கெற கூல்ல என்ன சேத்துவுடு
ம் இந்த ஸ்கூல அண்டா அப்ப வந்து அந்த ஸ்கூல்ல வந்து கிரிக்கெட் அதிகமா இல்லையாட்ருக்கு
அது ஒரு இருக்கு அது வந்து எப்டீன்னா
ஏங்க கிரிக்கெட் வந்து அதிகமா ஸ்கூல் லெவல்ல இருக்காதுங்க எந்த ஒரு ஸ்கூல்யுமே வாலிபால் ஃபுட்பால் அ அந்த மாதிரி த்ரோ பால் அதிகமாருக்கோ இனி சார் கிரிக்கெட் வந்து அதிகமா வச்சிருக்க மாட்டாங்க
கிரிக்கெட் இவுங்க ஸ்கூல்ல இருக்கு ஆனா வயசு இன்னு அதிகமாககணும் இவனுக்லா எதுமே கடையா சின்ன பையனுக்கு வந்து எந்த வெறும் யோகா டான்ஸ் மட்டுந்தான் இருக்குது இவனுக்கு எந்த இதுவரைக்கு கிமே ஃபா ஃபர்ஸ்ட் ஸ்டன்லருந்து எல்லாமே இருக்கு அ கிட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா அ வெளாட்டு எதுமே கெடையாது ஸ்போர்ட்ஸ் எதும் கெடையாது வெளா சும்மா அந்த இதுல வெளாண்டுக்கலா அந்த பார்க்கல வெளாட்லா டான்ஸு யோகா அந்த மார்தா சொல்லி குடுக்குறாங்க தவர கேமா எதும் கெடயாது இவுனுக்கு ஒங்க ஸ்கூல்ல கெடையாது இவன என்ன சொல்ற இப்பயே எனக்கு ப இந்த ஹெல்மெட் இந்த ஸ்கூல்ல க அவன் என்ன சொல்றான் இந்த ஸ்கூல் வேணாம்ப்பா இந்த ஸ்கூல் வேணா கிரிக்கெட் சொல்லி குடுக்குற ஸ்கூல்ல என்ன சேத்துவுடு அங்க வெளாட்றாங்க பா அந்த ஸ்கூல்ல என்ன சேத்துவுடு நாளைக்கு சேத்து விட்டறயா ஆமா இப்ப நாளைக்குப்ப எங்கட்ட காசு இல்லடா இல்ல அப்பா நாளனிக்கா ஓ காசு வச்சிருப்பியேப்பா சம்பளம் போட்டது அப்புறம் என்ன சேத்து விட்டுருப்பா நா போய் கிரிக்கெட்டு ஸ்கூல்ல சேர்த்து விட்ரு நல்லா கிரிக்கெட் வெளாடுவேன்ப்பா டே உன்னால பேட்ட குட புடிக்க முடியாதடா அதல்லா நான் பாத்துக்கறேன்ப்பா நீ ப சேத்துவுடு நா பா கிரிக்கெட் வளாடுறேன் நீ சேத்துடு எனக்கு எல்லாம் பேட்னெக் கிட்டு வாங்கி கொடு பின்னாடி முதுகுல ஒடு போட்டு போறாங்கப்பா எங்க பாத்தானே எனக்கு தெரிது கிட்டு மாட்டி எனக்கு போட்டுக்குடு அப்டின்றாங்க நா இப்ப நா இன்னு வயிசு இல்லயே ஒனக்கு என்ன பண்றது இது ஏதோ ஒன்னு இப்பதிக்கு இவன வந்து என்ன சொல்லிவச்சிருக்கேன் வா நாளைக் இன்னைக்கு சாயந்தரம் நாளைக்கு லீவுனால நாளைக்கு நா கூட்டிட்டு போய் பேட்டும் பாலும் ஃபஸ்ட் ட்டு வாங்கி தரேன் பேட்டு நார்மல் பேட்டா வெளாட்ற பேட் ட்டு வெளாடுற பாலும் வாங்கி குடுக்குறேன் நீ பேட்டும் பாலும் வச்சு இங்க வெளாட்லாம் பக்கத்துல கிரவுண்ட்ருக்கு நா கூட்டிட்டு போய் பால்ல போறங்க அ வெளாடு நீ நல்லா பிராக்டிஸ் பண்ணி ஏபிசிடி அப்ப ஏபிசிடி அப்பா அந்த ஸ்கூல்ல சேந்துனா என்னப்பா பண்றது அப்டின்னா அந்த ஸ்கூல்ல சேருனா எக்ஸாம் வப்பாங்க பாஸ் பண்ணாதா உன்ன வந்து சேத்துப்பாங்க என்ன எக்ஸாம் வப்பாங்க ஏபிசி டி எழுதனு ஒன் டூ த்ரீ ஹண்ட்ரட் வரைக்கு எழுதணு ரெண்டு எழுதுனு அதா எனக்கு எழுத தெரியுமே நீ பாத்துதாண்டா எழுதுற பாக்காம ஐயய்யோ பாக்காம எழுதுணுமா ஆமா பாக்காம எழுதுனாதா உன்ன சேத்துப்பாங்க இப்டி வந்து நா டெய்லி உக்காந்து எழுதுடா எழுதுடா எழுதுடாதப்பு தப்பா எழுதிட்டு திருப்பி கரெக்ட் பண்ணி ரப்பர் இப்பிடி அலிச் அலச்சிக்கிட்டு அப்டில்லா எழுதக்கூடாது ஏபிசிடி ஸ்மால் லெட்டர் பிக் லெட்டர் எழுதுன்னு சொல்லிருவாங்க நானு பக்கத்துல நிக்க மாட்டே வெளியில தா நிப்பே நீ வேகமாக ஏபிசிடி எழுதிட்டு ஒன் டு த்ரீ ஹண்ட்ரடு வரைக் எழுதிட்டு அவுங்க கிட்ட காட்டனா உன்ன சேத்துப்பாங்க அதுலா உனக்கு எழுத தெரியுமா அப்பா அதெல்லாம் கஷ்டமேப்பா அப்ப உன்ன சேத்துக்க மாட்டாங்க நான் என்ன பண்றது ஃபஸ்ட் நீ எழுதிக்காமி நானும் பக்கத்தில வரமாட்டே எழுதிட்டு வந்து காட்டணும் அப்ப எப்ப எழுதுறியோ உன்ன சேத்துக்குவாங்க செரிப்பா நா காட் சீக்கிரோ எழுதிக்கிறேன்ப்பா நா வந்து ஸ்கூல்ல எழுதுறேப்பா நானு மேம் சொல்லிக் குடுப்பாங்க மேம் சொல்லி இதெல்லாம் கெடையாது நீ பெசாம எழுதணும் நா உள்ளலா வரமாட்டே நா போய் விட்டுட்டு வெளியில நிப்பே அவுங்க வந்து நீ குட் பாய்ன்னு சொன்னாதா நா சேத்துப்பாங்க எங்க உன்ன கூட்டிட்டு போறே வரியா அ பிளீஸ் எழுதிருவே எழுதுவேப்பா அப்டின்னு சரி அப்பா திரும்பி கேளுங்க எழுதி காமிப்பே அப்டி இப்ப எழுதிக்காட்டு நாளைக்கு கூட்டிட்டு போறேன் என்னப்பா இப்டி சொல்ற அப்ப எழுது சரிப்பா நல்லா எழுத கத்துக்கிட்டு கத்துக்கறேப்பா அப்ப என்னை கூட்டிட்டு போயி சேத்து விட்ருயாப்பா சேரி சொல்லிருக்கே
பரவாயில்லைங்க இந்த அளவுக்கு எடுத்து எடுத்து சொல்லி புரிஞ் சொன்னா புரிஞ்சுக்கிறாங்க இல்லைங்க எங்க பசங்கல்ல கிரிக்கெட்டு பாலுன்னு சொல்லி அடம்புடிச்சு வாங்குனாங்க ஒரு ஒன் வீக் வெளையாடுனாங்க
அப்டிதா நா என்ன சொல்றேனா அடம் பிடிப்பானுங்க அடம் பிடிக்கட்டும் வாங்கிய தரலா ஆனா அவுங்க நம்ம சொல்ற இன்ஃபர்மேஷன் நம்ம வந்து இவ்ளவு சொல்றோம்னா அவனுக்கு ஒரு ஒரு பத்து பர்சன்டேஜா ஏஜ் நா வந்து இது அவே செய்றதுக்காக சொல்றது இல்ல இன்ஃபர்மேஷன் ஓன்லி நா நா மொதல்லவே சொன்னே கார்ட பத்திலா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு போணு கொழந்தைங்களுக்கு முடிஞ்ச அளவு கொழந்தைகள் இருக்கும் போதே நெறைய இன்ஃபர்மேஷன் குடுக்கணும்
இவே நா சொல்றது கேக்கலனாலு பரவாயில்ல ஆனால் அவனுக்கு அந்த விஷயம் தெரியணும்ல படிக்கணும்யின்ற தெரியணும்ல இதுன்னு இருக்குன்னு தெரியணும்ல அதுக்கு சொல்றது நா வாங்கி குடுத்துருவே இப்ப போட நீ நாளைக்கு போட பேட் பால் வாங்கி குடுக்குறே வாங்கி குடுத்துருமா ஏமாத்தலா மாட்டே நா சொன்னத வாங்கி குடுத்துருவே நா நார்மல் பேட்டு பாட்டு வாங்கி தரேன்னே வாங்கி தரேன் டா னு வாங்கி தந்துருவே ஆன இவுளுக்கு நா சொல்ற இன்ஃபர்மேட் ட்டு கொழந்தைக்கு போனும் ஏதாவது இன்ஃபர்மேஷன் ரோட்ல போம் போது இந்தது இப்டி தாண்டா இருக்கும் இ அந்த மாரி வந்து பில்டிங்கு கட்டி இருக்காங்க பாரு இப்டி தான் இருக்கும் அவனுக்கு புரியுதோ புரிலயோ அவனுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லயோ அததான் ஆமாம் அவனுக்கு அந்த அப்டியே நம்ம கேட்க போது அவனுக்கு பொன்னுக்கு பெருசா பெருசா வந் அவனே கேள்வி கேக்க ஆரம்பிப்பா மிஸ்க் நம்ம இன்னொன்னு பாத்தேன்னா என்னமா சொல்லுவே நீ கிளாஸ்ல வந்து அப்பா எனக்கு தெரியல அப்டின்னா என்ன கேட்டா நா சொல்லு சொல்லித்தர மாட்டே நீ மேட் மேடத்துட் எனக்கும் தெரியாது நீ மேடத்த கேட்டுவா உங்க மேம் கிட்ட போயி கேட்டு வரணூ நா லீவ் தர மாட்டே தெரியல அப்படின்னா நா ஹோம் ஒர்க் சொல்லி கொடுக்குறோ இது எப்டி கேட்ட ஸ்கூல மேம் சொல்லி கொடுத்தாங்களா உனக்கு தெரியலனா அப்ப ஏன் நீ கேடக்கல இல்லப்ப மேம்கிட்ட நா கேக்கல மேம்ட்ட கேட்டுவா அப்பதா அவனுக்கு தைரியமா வந்து எப்ப எவ்ளோ பெருசனாலூ அவனுக்கு கிளாஸ்ல வந்து கவனிக்க தெர்லன்னா மேம் எனக்கு புரியல மேம் சொல்லி குடுங்க மேம் கேடக்குறதுக்கு தைரியம் வேனூ அவனுக்கு அப்புறோ யாருக்கும் வராது அந்த காலத்தில நம்ம அவுங்களுக்கூ தெரிஞ் புரிஞ்சாலூ கேட்டு வருவோ நம்ம அவெங்கிட்ட நா சொல்றே நீ தெரியலன்னா எங்கிட்ட கேக்க கூடாது உங்க மேமிட்ட தா கேக்கணூ தெர்லனா திரும்பி கேளு மேம் தர சொல்லி தர மாட்டோன்னு சொன்னா நீ அப்பா கிட்ட சொல் நா ஊ நா அவங் கிட்ட பேசறே எப்பையுமே சொல்றா அனா அவனூ கேக்க மாட்டா இல்ல இல்ல பயடுவானுங் கேக்க மாட்டானுங்க ஆனா வந்து ஆ இப்பபையூ பயப் பயப்படுவானுங்க ஆனா ஒரு ஸ்டேஜுக்கு அப் அப்புறோ அவனுக்கு கேட்கணும்ன்னு ஒண்ணு தோணும்ல்ல அவனுக்கு அந்த என்னைக்காத் ச்சு ஒரு நாள் வந்து இன்னிக்கு நடந்ததூ பெரூசா ஆவும் போதோ கொஞ்சம் கோவம் வரும் போதோ புரியலன்னு அவெ திட்டூ போதோ மேம் நீங்க ஒழுங்கா சொல்லிக் கொடுக்கலன்னா அந்த மனத்தல பதியா வைக்கணூ மேம் கிட்ட தா கேட்கணூ புரியலன்னா அவங்கிட்ட கேக்கணுன்றது அவனுக்கு புரியூ தெரியுங்களா
ஆமாங் சொல்லிட்டே இருக்கணூ திரும்ப திரும்ப அத வந்து வந்து சொல்லிட்டே இருந்தம்ன்னா நல்லா மைண்ட்ல ஸ்டோர் ஆயிரூ ஒரு நாளைக்கு கேட்கணு அப்பிடின்ற தாட் அவங்களுக்குள்ளே வரூ
ஒரு தடவ கேட்டு அவனுக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சன்னு வச்சுக்கோங்களே ஒர் தர அப்புற அவன் கேட்க ஆரமிச்சிருவானங்க அவனுங்களே இது புரியல என்னன்னு கேட்க ஆரமிச்சுடுவாங்க அதுக்கான ட்ரைனிங் கொடுக்கிறது இந்த மாதிரி ஒவ்வொன்னா இத பசங்கிட்டா பேசுறது தா இருக்
ம் ஆமா நா அப்டி பேசாதனால தா நா இந்த ஸ்டேஜ்ஸ்லா குழந்தைங்க பேசுறதுக்கு ஃபியர்னஸ் எல்லா போகூ அ நல்லா பார்டிசிபேட் பண்ணுவாங்க பயப் பட மாட்டாங்க அது எல்லா நல்ல விஷயோ தாங்க சின்னதுல இருந்தே நல்லா பிராக்டிஸ்க்கு கொண்டு வந்துட்டோம்ன்னா அ அப்படியே அவங் மாறிடுவாங்க சொல்லு பேட்ச்சு கேட்டுறுவாங்க அப்புறந்தா அ படிக்கிறத பத்தி எல்லா அவங்களுக்கு நல்ல
ம் ம்
ஏத்துக்குவாங்க எல்லாத்தையுமே ஏத்துக்க ஆரம்பிச்சுருவாங்க சின்னதுலருந்தே கொஞ்சொ ஏனோ தானோ விட்டுடோம்னா அவங்க அதே மாறியே வளர்ந்துட்டுவாங்க எல்லாமே நம்ம கையில தாங்க இருக்கு அப்பா அம்மா எப்படி வளக் வளக்குறாங்க அப்படிங்கறதுல தா இருக்கு சொல்லிட் சொல்லியே புரிய வைக்கணோ
ம் ம் அது அடம் புடிக்கூ நம்ம என்ன சொல்றோன்னா அடம் புடிக்கூ அத அது அது சக்சஸ் கூட ஆகலா ஆனா நம்ம வந்து என் ஏ பெரியப் பையே என்ன சொல்லுவானா எப்டி இருந்தாலூ நீ தரமாட்ட வாங்கி தரமாட்டே எனக்கு தெரீயூம்பா இருந்தாலும் நா கேட்க ட்ரை பண்ணுவம் வோம்ப்பா இன்னூவா
அப்படின் சொல்லு வாருங்களா ஆ பாத்தீங்களா அப்ப அதா நீங்க சொன்னதுனால அதெல்லா புரிஞ்சுக்கிட்டு அப்பா இந்த மாதிரித் தா சொல்லுவாங்க அப்படின்னு அவருக்கே தெரிஞ்சிருக்கு இருந்தாலூ சொல்றாரு பாருங்க
சொல்டாரூ அப்படின்னு அவனக்கு தெரியூ இருந்தாலூ அவெ போராடுவா அவெ இருந்தாலூ கேப்பா ஆ அப்ப கடைசியா அவனே சொல்லிருவா நீ வாங் குடுக்க மாட்டேன்னு தெரியூம்பா தெரியூ நீங்க இப்படித்தா சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியூ அப்படின்ட்டு வுட்டுறு போயிடுவான் நா எதூவ்மே கேட்டவுட்னே வாங்கி தரமாட்டே ஆ அவன் எத கேட்டாலும் உடனே வாங்கி தரமாட்டே என்னால முடிஞ்சாலுவுக்கு வாங்கி தர மாட்டே அவனுங்களுக்கு கிடைக்காது கஷ்டப்பட்டு தா கிடைக்கூ அப்படின்னு அவனுங் ரெண்டு பேத்துக்கூ தெரியணூ நினைச்சா உடனே அது இது வாங்கி கூடுக்க மாட்டே எது கேட்டாலு உடனே கெடைக்காது அப்பாட்ட ஒரு சாதாரண பிஸ்கெட்னா கூட இல்லவே இல்ல கெடையாது வாங்கி தர மாட்டே ஆனா வாங்கி தராம இருக்க மாட்டே ஆனா அவனுக்கு ஒரு டைம் நாளை வாங்கிதறேன்டா இன்னிக்கு வாங்கி தருவேன் இல்லங்க அந்த அந்த அவனுக்கு நேரத்த தள்ளி போட்டுருவோங்க
ஆமாங்க அதுதா வந்து நல்லது கொழந்தைங்க ஏத்துக்குவாங்க கிடை இப்ப வேணு அ பொருள் வேணு அப்பவே சொல்லி போய் வாங்கி குடுக்குறது தப்பு ஏன்னா இப்போ சின்ன பொருள் வேணும்ன்னு சொல்லி நம்ம வாங்கி குடு க்குறோ நாளைக்கு பெரிய பொருள் சொல்லி இது வேணு அப்டினு கேட்டா நம்மளால வாங்
வாங்கி குடுப்போ அப்பயும் இவனுங்கல்லாம் கேட்பானுங்க ஏதாது சமாளிக்க வேண்டிதா அப்புறோ வாங்கி குடுக்கே இப்ப வாங்கி குடுக்கே
யாரலயு முடியாது அதனால சின்னதுலருந்தே கொஞ்சோ பிரேக் எடுத்து ஈ கொஞ்சோ வாங்கி குடுத்தோம்னா புரிஞ்சுக்குவாங்க ஆ பக்குவம் ஆக ஆக அப்றோ தெரிஞ்சுக்குவாங்க
இன்னொனு தோல்விய சந்திக்க தோல்விகள புரிஞ்சுப்பாங்க தோல்வி நறையா பண் டாதா அவனுக்கு தெரியு எல்லாம்ங்க எல்லாமே கெடைச்சது வெட்டியா கெடைக்குதுன்னா அவுங்க மனசு கெடைக்கிறதுதா ரொம்ப அப்செட் ஆயிடுவானுக
ஆமா ஒரு நாளைக்கு ஏதாவது தோல்வி கெடைக்காமயாருக்க போகுது கண்டிப்பா கெடைக்கும் அது ஏத்துக்க முடியாது மனசு அவுங்கனால
பக்குவோ வேணுமுல்ல வாழ்க்கைல எல்லாமே ஜெயிக்க முடியாதுல்ல அதுக்கான இதுலதெல்லா அவுங்கட்ட இல்ல யார்டயு அவுங்கட்ட சொல்லியோ இது பண்ணியோ ஒய்ஃப்கெல்லா சொல்லில்லாம் பண்ண மாட்டா இது நானே செய்வே இதெல்லா அவனுக்கு யாருக்குமே தெரியாது ஏ பண்றேன்னு அ யாருக்கும் போய் எக்ஸ்ப்ளனேஷன்ல்லாம் பண்ண மாட்டேன் ஏ அவனுக்கு கெடைக்கல ஏ செய்ய மாட்டிக்கிறே ஏன் அவனுக்கு செய்யலாம்ல கேப்ப இருக்கல ஏ செய்ய மாட்டீக்குறீங்க பேசாம இரு அவனுக்கு இப்போ வேணா இப்போ கெடையாது இப்போ முடியாது செய்யக்கூடாது அடம் பிடிச்சானா அடம் பிடிச்சானா கெடையவே கெடையாது அவுங்க நம்ம ரொம்ப அடம் பிடிச்சா அப்பா செய்ய மாட்டாருனு மனசுல பதியணு அதனால வந்து ரொம்ப அடம் பிடிச்சா செய்யவே மாட்டே நானு
கண்டிப்பா கரெக்டு தாங்க நீங்க சொல்றது ஹண்ட்ரட் பேசன்ட் கரெக்டு தா அடம் புடிச்சு அப்பவே வாங்கி குடுக்கணு அப்டிங்கறது என்ன இருக்கு
அடம் பிடிச்சா கெடைக்காதுன்னு மனதில கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணிக்கிட்டேருக்கே இன்னு அந்த அளவுக்கு வரல அவனுங்க ச அப்டியு கொஞ்சோ பெரியவ அளவுக்கு பெரிய பையே ஆய்டான்ல அவன் புரிஞ்சிகிறா சின்ன பையன்னு அந்த அளவுக்கு வளராதனால எப்டியா எப்டியாச்சு அப்பாட்டருந்து வாங்கிக்கிணு காலைல்ல சாயந்தரோ வந்த உடனே அவன் சொல்லுவானா ஆனா அப்பா எனக்கு ஸ்கூல்ல சேத்து விட்டறுங்கப்பா எனக்கு இந்த ஸ்கூல் புடிக்கலப்பா போர் அடிக்குது எதுக்கெடுதாலு என்னடா நா எ பி சி எழுதுறா எ பி சி லா எழுதிருவா எல்லா எழுதிருவா எல்லாந்தா கரட்டா பான்னுவா ஏன்னா அவனுக்கு ஸ்கூல் போமாட்டா டெய்லி அழுவுவா ஸ்கூலுக்கு போமாட்டா ஏன்டான்னா ஸ்கூல் போர் அடிக்குதுப்பா என்னேரேமு உக்கார வச்சுக்கிட்டே இருக்காங்கே விளாடே குடுக்கமா ட்டிக்கிறாங்கே எனக்கு ரொம்ப போர் அடிக்குது வெளிலே விளாட கூட்டிட்டு போ மாட்டிறாங்கே எப்பா பாத்தாலு ஏ பி சி டி எழுது ஏ பி சி எழுதுன்றாங்க எனக்கு ரொம்ப போர் அடிக்குதுப்பா அப்பிடின்றா நா நெனசிக்கிட்டே படிக்கே படிக்க புடிக்லன்னு நெனச்சா நேத்து கேட்டா ஏ பி சி எழுதுறா ஒன் டூ திரீ எல்லா எழுதுறா ஓரளவுக்கு ரொம்பே நல்லா எழுதுவா படிக்காமலா இருக்க மாட்டா நல்லா எழுதுவா சும்மா காட்சியு பாத்து எழுத மாட்கிறானு சொல்லுவோ பாக்கமேயே எழுதுவா கொஞ்சோ ஞாபப்படுத்தி எழுதி ருவா எல்லாமே செய்வா அவன அவ குழம்பி வுட்டுறதுக்க அவனுக்கு தெரியாதுடானு சொல்லி வச்சுறுக்காங்க அவனோ நம்மளுக்கு தெரியாதுன்ன நெனச்சிட்டுருக்காங்க எழுத்துனா எழுதுவா அவே ஏ பி சி டி எழுதுவா ஆனா வந்துட்டு உனக்கு தெரியாததுடான்னு சொல்லவு நமக்கு தெரியலனு நெனைச்சிட்டுருக்கா அவே கொஞ்சோ கொஞ்சோ எழுதிடுவா கொஞ்சோண்டு தா தப்பு பண்ணுவோ தவிர
போய் தெரில அப்டின்னு சொல்லி சொல்றாங்கே அப்டின்னு சொல்லி அவன் நனச்சுக்குவான் கண்டிப்பா
வச்சுப்பா எழுதவா ஓரளவுக்கு எழுது ரொம்ப மோசம்லா கடையாது யு கே ஜி தானே படிக்கறா ஏ பி சி டி எழுதுவா பண்ணுவா ஒரு ஹண்ட்ரட் வரைக்கு ஒன் டு த்ரீ எழுதிடுவா ப்ராக்டிஸ் தானே எழுதிருவா எதுமே படிச்சததுதா எழுதுவா ஆனா அவனுக்கு தெரியாதுனு சும்மா சொல்லி வச்சுருக்கற
ஆ டெய்லி வந்து ஸ்கூலுக்கு வந்து அளாம போய்ட்றாங்கல்ல பரவால்ல
அளாமா போயிருவா இப்ப அடம் புடிப்பா அழுறது நா போமாட்டேன்னு பயத்தல்லா கடையாது அதா சொல்றேனே எனக்கு போர் அடிக்குதுப்பா பா மேம் எனக்கு விளாட்டு எதா சொல்லி குடுப்பா கேம் விளாட சொல்லு பா கிரிக்கெட் கேம் விளாட சொல்லுப்பா நா வெளாட்றதே மேம் கூட்டிகிட்டு போக மாட்டேங்கறாங்கப்பா எனக்கு வெளாடுன்ப்பா அப்டின்றா அவன் எனக்கு ரொம்பே போர் அடிக்குது எப்ப எப்பாத்தாலும் ஏ பி சி எழு சொல்றாங்க கேம் கூட்டிடு போக மாட்டேங்காங்க பார்க்ல போய் விளையாட சொல்றாங்கப்பா எனக்கு வந்து கேம் வெளாடனுப்பா ஆ அவே அண்ணே பாத்துப்பா பெரியவே பேஸ்கெட்பால் வெளாடுவா ஆ அப்பா பேஸ்கெட்பால் பாலே தொடல பா அவன் அ எக்ஸசைஸ் தா பண்ணிட்டுருக்கா இன்னு பாலே எடுக்கலே ஏன்னய கிரிக்கெட்லயா சேத்துடுப்பா இ ப யாருமே கிரிக்கெட் விளாடலப்பா எ ஸ்கூல்ல என்னே கிரிக்கெட் ஸ்கூல்ல சேத்து உடுப்பா இந்த ஸ்கூல்ல கிரிக்கட் யாரு வெளாட மாட்டிங்கறாங்ப்பா அப்டின்றா சின்னப்பைய இதெல்லா கேக்கும் போது இ என்டா இப்டி பேசறீங்கன்னு தோணும் ஆனா அவங்கட்ட நறைய பேசணும் கொழந்த கூட
கொஞ்ச ஏஜ் டிஃப்ரன்ண்ட் இருக்கு இல்லிங்க கொஞ்சோ மெச்சூரிட்டி கொஞ்சோ ஒரு ஆ சிஸ்க்த் சிக்த் செவன்த் போயிட்டாங்க அப்டின்னா நம்மே எஸ்ட்ரா கிளாஸ் பாத்து அகாடமி எங்கயா இருந்தா சேத்து விடலா
ம்
கொஞ்ச தெரிஞ்சுக்குவாங்கே